வணக்கம் தோழியே
சொல்லுங்க சாப்ட்டீங்களா
ஆ நான் சாப்ட்டேன் நீங்க சாப்ட்டீங்களா
எப்டி இருக்கீங்க
உங்க வாய்ஸ் ஆடிபல்லா இல்ல
எப்படி இருக்கீங்கனேன்
ஆ நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க
நான் நல்லா இருக்கேன் எனக்கு நல்லாதான் கேக்குது நீங்க கட்பன்னிடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு பேசிட்டே இருந்தேன் சரிங்களா
ஆ சேரி
ட்டா இருக்கு செரிங்களா
ஆ சேரி எனக்கும் கேக்குது
ஓகே ஓகே அத கட் பண்ணிடாதீங்க செரிங்களா
ஆ சேரி நான் கட் பண்ண நீங்களும் பண்ணா
ஆ இல்லல்ல ஆ இப்பதாங்க கொஞ்சம் படிக்கிற வேலை இருக்கு அது கொஞ்ச நேரம் உக்காந்து படிச்சுட்டு இருந்தேன்
சேரி என்ன படிக்கிறீங்க
நான் வந்து பி சி ஏ பண்ணிட்டு இருக்கேன் கரஸ்ல அதுக்கு கொஞ்சம் நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு படிச்சுட்டு முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா
ஆமா அப்ப கரசுல பண்றதுனா எனக்கு அது எப்படி தெரியலையே கொஞ்சம் சொல்றீங்களா
கரஸ்சுலாம் பாத்தீங்கன்னா நாங்க இப்ப பிளஸ் டூ முடிச்சு கிட்டத்தட்ட பன்னென் ஷம் ஆயிடுச்சு இப்போ எங்களுக்கு டிகிரி போடணுன்ற ஒரு யாச இருக்கு நாங்களு ஒரு டிகிரி படிக்கணு
செரி
ஒரு டிகிரி ஹோல்டர்ன்றது ஒரு நேம் வேணும் எ நேமுக்கு அப்பறமா வந்து ஒரு டிகிரி வேணு இப்ப யோசிச்ச என்ன பண்ணலா அப்டின் சொல்லிட்டு அப்போ காலேஜ்ல போய் பாத்தீங்கன்னா கரஸ் பாண்டல படிக்கிறத பத்தி சொன்னாங்க
செரி
அது வந்து இப்போ ரெகுலரா வராங்களலிங்களா காலேஜ்க்கு
ஆமாமா
க்காது ஆனா புக்ஸ் எல்லா குடுத்துடுறாங்க எங்களுக்கு புக் என்னன்ன தேவயோ அந்த புக் எல்லா குடுத் ப்பறாங்க ஒரு செமஸ்டர் க்கு நாலு கிளாஸ் அ பண்ண விட்டுறாங்க நாலு கிளாஸ் தா இருக்கு
செரி
அந்த ஒரு செமஸ்டருக்கான நாலு கிளாஸ் அ பண்ணிட்டு அதுக்கப்பறமா அவுங்க குரூப்ல எது ஒன்னு அப்டேட் பண்ணுவாங்க நீங்க என்ன
சேரி சேரி
நீங்க என்னன்னல்லா பண்ணனு நீங்க லேப் கிளாஸ் உங்களுக்கு எப்ப இருக்கும் தேரி கிளாஸ் உங்களுக்கு எப்ப இருக்கு தேரி ஒரு இப்ப எக்ஸா எப்போல இருக்கு லேபோட எக்ஸா எப்டி இருக்கு அப்ப ப்ப எங்களுக்கு குரூப்ல ஒவ்வொன்னா அப்டேட் பண்ணிடுவாங்க
சேரி
அத அத வச்சு இப்ப நடத்துனாங்க இல்லீங்களா எங்களுக்கு நாலு கிளாஸ் நடத்தனாங்க இல்லிங்களா அந்த நாலு கிளாஸ் நடத்னத வச்சு நாங்க என்ன புரிஞ்சுக்கிட்டோன்றது அதுக்கப்பறமா வந்து எங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல்லா வந்து பி டி ஃஎப் குடுத்துருவாங்க
செரி செரி
அத வச்சு அந்த கொஸ்ட்டின்க்கான ஆன்சர் எப்டி இருக்குன்னு கூகுள் போட்டு பாத்து அத படிச்சு அத மெமரி பண்ணிதா நாங்க இதுக்கப்பறம் எக்ஸாம் எழுதனோ அது வந்து கரஸ்ல படிக்கிறது வீட்ல இருந்தே படிக்கிறது இப்ப எங்களால வெளிய போ முடில நாங்க வேலைக்கு போறோ அப்டின்ன மோது வந்து ரெகுலரா காலேஜ் போ முடியாது இல்லியா
ஆமா ஆமா
வந்து எங்களுக்கு டிகிரியு வேணு எங்களுக்கு சம்பளமு வேணு அப்டி இருக்கும்போது என்ன பண்றது இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு
அப்டிங்களா சேரிங்கமா
அப்டி இப்டி நாங்க என்ன பண்றோம்னா வேலைக்கு போய்ட்டு சம்பாதிச்சிட்டே படிக்கவு செய்யறோ
ஆமா இதுவு நல்லா இருக்கு
அதனால எங்களுக்கு என்னானா எங்களுக்கு டிகிரியு கெடைக் இருது நாங்க வேலைக்கு போகாமே இருக்கது எங்களுக்கு மாச சம்பளமும் கெடச்சுருது இதனால எது மைனஸ் ஆகறதில்ல
ஆமா ஆமா
அதனாலதா வந்து ஆ கரப்பாண்டல படிக்கிறது வந்து எடுத்தோ
இப்போ சில பேர் வந்து கே போது போது இப்போ சில கோர்ஸ் பண்ண நாங்க படிச்சிட்டே இருக்கு போதே கரசுல போடுறாங்க அப்டின்றாங்க இன்னொரு கோர்ஸ் அது எப்டி அதவு பண்ணலாமா
அதுவு பண்ணலா அது வந்து பாத்தீங்கனா இப்ப டிகிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்டின்னா பிளஸ் டூ முடுச்சுட்டு ஒரு டிகிரி பண்றாங்க அப்டினா டிப்ளமோனு ஒன்னு இருக்கு டிப்ளமோ வந்து கரஸ்ல பண்ணுவாங்க அவுங்க
சேரி
அது வந்து ஒரு ஒரு வருஷோ ரெண்டு வருஷோ கோர்ஸ் மாதிரிதா இருக்கு அது
சேரி
புரியலா அப்டின்னு சொல்லிட்டு அத பண்ணுவாங்க அவங்க அப்ப அப்டி பாக்கு போது மூனு வருஷத்ல இத இதயு படிச்சுக்கலா அதயு படிச்சுக்கலா
ஆமா
அந்த மாதிரி இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா மூனு வருஷத்ல ரெண்டு டிகிரிய வாங்கிறாங்க அவுங்க
ஆமா
இப்போ பி எஸ்சி கெமிஸ்ட்ரினு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது பி எஸ்சி கெமிஸ்ட்ரி பாத்தீங்னா பி எஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சுக்கிட்டு டி எம் எல் டினு ஒரு குரூப் இருக்குது
செரி
இந்த குரூப்ப வந்து என்ன பண்றாங்கனா பி எஸ்சி கெமிஸ்டரி படிச்சு பயோ கெமிஸ்ட்ரி படிச்சுக்கிட்டு கரஸ்சுல அத போட்டுர்றாங்க
ஆ ஆ
அத போடமோது இப்ப மொதல் வருஷோ இது படிக்க ஸ்டார்ட் பண்ண உன்னே அத போட்ட ஒன்னே என்ன பண்ணிறாங்கனா அதுவும் முடிச்சிறாங்க இதுவும் முடி ச்சிடறாங்க மூணு வருஷத்துக்குள்ள ரெண்டு டிகிரி முடிஞ்சிருது டிப்ளோமோ டிகிரி முடிஞ்சிருது டிகிரி எடுத்தாங்க பாத்தீங்களா பி எஸ் சி பே பயோ கெமி ஸ்ட்ரி அதனால வந்து பெனிபிட்டு தா
ஆமா ஆமா
அதனால என்ன ஆவுது பாருங்க அதனால அவுங்களுக்கு பெனிபிட் தான
ஆமா ரொம்ப பெனிபிட்ல
ஆ ஏனா மூணே வருஷத்துல ரெண்டு டிகிரி முடிச்சறாங்க
ஆமா
ஆ அந்த மாரி சில கோர்ஸுக்கு மட்டும் டிப்ளமோ அந்த மாரி இருக்கு எல்லா கோர்ஸுக்குமே வந்து டிப்ளோமோ கிடையாது இப்ப நா சொன்னது டி எம் எல் டி வந்து பாத்தீங்கன்னா கரஸ்ல இருக்கு
ஆ
அதனால வந்து அவுங்க அவுங்க படிச்சி டிகிரியும் பண்ணிக்கிட்டு இதையும் பண்றாங்க
ஆமா
இருக்கும்போதா அவுங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா ஓ ரெண்டு டிகிரி இவுங்க பண்ணிருக்காங்க பரவாயில்ல அப்போ என்னா ஆவுதுன்னா வேலைக்கு போகமோது சீக்கிரமா எடுத்துக்கிறாங்க ரெண்டு டிகிரி ஆயிடுச்சி இல்லைங்களா
ஆமா ஆமா
இது நல்ல இதுதான் இல்லைங்களா
ஆமா ஆமா நறையா பெனிபிட் ரெண்டு டிகிரிய முடிச்சிருக்கும் போது அவுங்களுக்கு நறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கடைக்குமே எல்லா இடத்துலயுமே நறையா ரெகக்ணேஷன் கடைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கும்
ஆனா வந்து இது இந்த டிகிரி இந்த டிகிரியோட சேந்த டிப்ளோமோ கோர்ஸ் வந்து சில இதுக்குதான் இருக்கு எல்லாத்துக்குமே கடையாது ஆமா எல்லாமே வந்து நம்ம டி டிப்ளமோ கரஸ்ல எல்லாம் பண்ண முடியாது சில கோர்ஸுக்கு மட்டும்தான் இது இருக்குது
அப்டிங்களா செரி செரி
ஆனாலும் ஆ இது நான் கேள்விப்பட்ட விஷியம் பி எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி பண்ணிக்கிட்டு டி எம் எல் டின்ற ஒரு அதாவது லேப் டெக்னீஷியினுக்காக படிக்கிறது லேப்ல போய் பண்ணுவாங்களே அதுக்காக படிக்கிறது
ஆமா ஆமா
ஆ
அப்போ அத படிச்சிட்டே இத வந்து அவுங்க போடறாங்க கரஸ்ல அதனால அவுங்களுக்கு வந்து நறையா பெனிஃபிட் தான்
ஆமா ஏனா டிகிரி இப்ப காலேஜி போயி ஒரு டிகிரி பண்ணிடறாங்க
ஆமா
காலேஜ் போயிட்டு ஒரு டிகிரியே முடிச்சறாங்க காலேஜி போயின்னே இருக்கும் போது இன்னொரு டிகிரியும் போட்டு அது ரெகுலர்ல பண்ண மாரியும் இது கரஸ்ல பண்ண மாரியு காம்ச்சறாங்க அது ரெகுலர்ன்றதுனால எடுத்துக்கிறாங்க ஓகே ஏனா பி பி எஸி பயோ கெமிஸ்ட்ரி ரெகுலர்ல போட்டாங்க எனக்கு தெரிஞ்சவ்ங்க அப்டியே என்னா பண்ணாங்கனா டி எம் எல் போட்டாங்க கரசுல இப்ப வந்து பி எஸ்சி பயோகெமிஸ்ரி ரெகுலர் ஆயிடுச்சீங்ளா ரெகுலர் சீக்ர எடுத்துப்பாங்க டி எம் எல் டி கரசுல தா பி எஸ்சி பயோகெமிஸ்ரி பண்ணறதுனா டி எம் எல் டி யோட சேத்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க ஓகே அப்டின்னு சொல்லிட்டு இந்த பிள பிளெட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட்லா பனுவாங்கல லேப்ல அந்த மாரி ஒர்க் அது
ஆமா-ஆமா
கேள்விபட்ருப்பீங்கனு நெனக்குரே
ஆமா நா கேள்விபட்ருக்கே
உம் நீங்க என்னா டிகிரி பண்ணீங்க
நா வந்து இன்னு பண்ணல
உம்
இப்பதா போட்டு இருக்கே
சரி-சரி நானு இப்பதா போட்ருக்கே பி சி யென்றது கரசுல இப்பதா போட்ருக்கே உம்
பா அதா பாத்துட்டு இருக்கே பாக்கலாமே நமக்கு எது புடிக்குதோ அதுதாம் படிச்சாதா நமக்கு
ஆமா நம்ம பேருக்கு அப்றோ ஒரு டிகிரினு ஒன்னு வேணு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா வந்து நம்ம அந்த படிப்புண்றதே மறந்துருவோ அதுவு இருக்கு
நம்ம வந்து என்ன பண்ணுவோனா லாங்காயிடுசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு வேண்டா விட்றலா எதுக்கு படிக்கனு அப்டியல்லா யோசிப்போ நம்ம
ஆனா படிக்குறது எப்ப இருந்தாலு நமக்கு எந்த வயசுன்னு இல்லயே படி
வயசு இல்லங்க ஆ ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கனா என்னால முடியல பசங்களயு பாத்துட்டு என்னால படிக்கவு முடியல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த மாரி ஒரு சில பேர் இருக்காங்க ஏனா அவங்களோட ஒடம்போட ஒடம்புல இருக்கற வலி அந்த மாதிரி அவங்களுக்கு வேற எதாவது ஃபால்ட் இருக்குங்களா ஒத்துக் ஒத்துழைக் க்காது அவங்களுக்கு ஒடம்பு ஒத்துழைப்பு குடுக்காது.
ஆமா அந்த மாரி கேக்குது எனக்கு கேக்குது அந்த மாரி சூழ்நிலை லதா அவங்களால படிக்க முடியாம போகுது. ஆனா படிக்கிறக்கு சில பேருக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு.
ஆமா ஆமா பயன்படுத்திக்கணு. ஆமா இப்ப நா பயன்படுத்திக்கிறனாலதா ஆ இப்ப நா படிக்கிறே என்னன்னா அவ ட்டோ இத்தன வருஷங் கழிச்சி நம்ம படிக்கலா நமக்கு தேவ வந்து பாத்தீங்ன்னா படிப்புதா படிப்புதா நமக்கு முக்கியோ எப்பமே படிப்புன்னு ஒண்ணு இருக்கணு
படிப்புங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம்
ஆமா ஆ படிப்பு இருந்துச்சுனா நம்ப எங்க வேண்ணாலு எவ்ளோ தூரோ வேண்ணாலு போய் வேல செய்யற அளவுக்கு நமக்கு த தைரியங் குடுக்கு அந்த படிப்பு ஒண்ண வச்சுட்டு நம்ப
ஆமா ஆமா
கரெக்ட்டு ஏன்னா அது அவங்களுடைய ஆ பயோ வந்து அது எல்லாருக் குமே பொதுவா இருக்கறது நம்ம பொம்பள பசங்க எப்டி அவ்ளோ தூரோ அனுப் புறதுன்றது
ஆமா ஆனா அத தாண்டி போறதுனாலதா நமக்கு நெறைய விஷயத்துல இது கெடைக்கு.
ஆமா நன்றி தோழி தோழியே நன்றி
நன்றி தோழியே
நன்றி அடுத்த கால்ல கண்டிப்பா சந்திப்போ.